ஹலோ
ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஆமா ப்ரோ க்ளீனா கேக்குது ப்ரோ
ம் செரி ப்ரோ என்ன பண்றீங்க
ஆ படிச்சிட்ருக்கே ப்ரோ
படிக்கிறீங்களா
ஆமா ப்ரோ நீங்க ப்ரோ
சேரி நானு படிக்ற ப்ரோ நா காலேஜ் போறே நீங்க
காலேஜ் தா ப்ரோ நானு எந்தகு எந்த காலேஜ் ப்ரோ
நா இங்க சென்னையில ப்ரோ நீங்க
ப்டியா நா இங்க வேலூர் ப்ரோ
அப்டியா என்ன என்ன படிக்கிறீங்க பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்டியா
ஆமா நீங்க ப்ரோ
ப்ரைவேட்டா கவுர்மெண்ட்டா
ஆ கவர்மெண்ட் கம் பிரைவேட் ப்ரோ அதாவது மார்னிங் ஷிஃப் டு கவுர்மெண்ட்டு ஈவினிங் ஷிப்ட்டு பிரைவேட்டு ஆ ஆமா நா வந்து பிரைவேட் ஷிஃப்டு பிரைவேட்ல வந்து கொஞ்சோ ரேட்டு கொஞ்சோ கம்மி எனக்கு வந்து ஒரு செமிஸ்டருக்கு செவண்டி தௌசண்ட் தா வரு ஃபீஸு
ம் நா நானு சென்னைல எனக்கு வந்து ஒரு செம்முக்கு வந்து டொண்ட்டி ப்ரோ மார்னிங் ஷிப்ட்டு தா நானு ம் ம் பி காம் ஜென்ரல் படிக்கிறே
பி காம் ஜென்ரலா
ம் ஆமா ப்ரோ
நானூ பி காம் தா படிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு
ஏ ப்ரோ
ஏனா பி காம் கொஞ்சொ புடிக்கூ ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா அங்கதா இல்ல பார்ட்டைம் போறீங்ளா ப்ரோ எங்கனா
பார்டைம் ஜாபு கேக்குறீங்ளா
ஆ
ஜாப்னா அப்பா கூடயே போவ ப்ரோ எலக்ட்ரிஷியன் அப்பா ஆ அதனால எப்பயாச்சு அப்பா கூட போ போயிட்டு வருவ இனிக் கூட அப்பா கூட போயிட்டுதா வந்த வேலக்கி தா போனே
அப்ப ஒங்களுக்கு அதுலே வருமே ப்ரோ சே சேலரி மாரி அப்பா எதுவுமே தரமாட்டாரு
அவரு தருவா ப்ரோ அவரு பெட்ரோல் செலவுக்கு தருவாரு அப்றோ ஏதா சாப்ட கேட்டா தருவாரு
ம்
இருந்தாலு நம்ம வேற ஏதாச்சு ஒர்க் பண்ணுவ அதுலயு இன்கம் வரு ஆ லோடிங் அன்ட் அன்லோடிங் போவே
ஆ
அ அப்றோ பசங்க யாராச்சு கூப்ட்டா வேலக்கி எதாச்சுன் கூப் ட்டா போவ அவ்ளதா ப்ரோ நீங்க
நா சும்மா போவேன் ப்ரோ ஃப்ரெண்டு வந்து பகோடா கட போட்றா அதாது காலிஃப்ளவர் காளான் வெஜ்ஜு ஃபுல் பியூர் வெஜ் பக்கோடா கட அங்க வந்து போவோ அப்பப்போ
ம் எவ்ளோ சேல்ரி வரு
எங்க ப்ரோ இந்த ஆப்ல வந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேர் வாய்ஸ கேட்டவுனே கட் பண்ட்டு பிளாக்ல போட்டே அதனால தா ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்ட
செரி ப்ரோ செரி ப்ரோ
ஆ ப்ரோ
அதா ப்ரோ எவ்ளோ ப்ரோ சேல்ரி வரு உனக்கு
இப்ப நாங்க ஒர்க் பண்றதா ப்ரோ சேலரிக்காகல்லா போறதில்ல ப்ரோ ஃப்ரெண்டு கட ப்ரோ அது ஓ ஆமா அவ வந்து எப்டி சொல்றது அங்க யாரு நா எம்ப்ளாய் இல்லனா அப்ப கூப்பிடுவா நானு அப்டிய போயிடுவே சேலரில்லா எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல ப்ரோ குடுத்தா நா கேட்டா குடுத்துடுவா நா மேக்சிமம் கே டுக்க மாட்ட எப்பனா அர்ஜென்ட்டுனா மட்டு கேப்ப அவனு குடுத்துருவா இந்தாடான் சொல்ட்டு
ம்
அது நல்லாருக்கு அதே மாரி வந்து அவ அங்கடுத்து நா என்னா வேணா சாப்ட்டுக்கலா அதெல்லா சொல்ல மாட்டா அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு
ம் ம்
இ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போவோ அதுவு எ டெய்லியெல்லா இல்ல எப்போனாதா டெய்லியலா சேலரி வாங்கலாம் எப்பனா ஒரு நாள் போயி ட்டு ஏடாகூடமா பண்ணிட்டு அதுக்கு சேலரி வாங்கனா எனக்கே ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும்
ஆமாம் ப்ரோ நம்ம ஃப் நாதா இருந்தாலு தான் நம்ம ஃப்ரெண்டு
ஆ அதுவு எப் எப்டி ப்ரோ சொல்றது அதனால தான் வந்து சேலரி எனக்கு ஃபஸ்ட்டப்பால் வந்து சேலரி இம்பார் டன்ட் இல்ல ப்ரோ அவன் அவன் என்னைக்காவது ஒரு நாள் கடையில யாருமேயில்ல தனியா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டுதான் கூப்டுவான் அந்த டைம்ல போய் அது சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றதே தப் நா ஃபஸ்ட்டு ஏனா வேல கத்துக்கிட்டு நா வேல செஞ்சு சேலரி கேட்டா ஓகே ஒரு நாள் இல்ல ஒரு மண் நேர பாத்தாலு அவ சேலரி குடுத்துதா ஆகணு நானே வேல தெரியாம சும்மா எ எடுபுடி வேலைக்கு அவ எப்படி காசு தருவா
ம் ம் ம்
அதனாலதா ப்ரோ சேலரி எல்லா வாங்கறது இல்ல ப்ரோ இப்போதைக்கு எனக்கு ஒர்க்ல எல்லா அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ செய்லா எனக்கு வந்து இங்க வந்து ரெஸ்டாரண்ட் லயே ஆல்ரெடி நா எனக்கு வந்து சேலரி சேலரி எது த்து இப்ப ரெண்டு பேர் இருப்பாங்க ப்ரோ ஒருத்தவங்க வந்து சேலரிக்காக வேல பாப்பாங்க ஒருத்தங்க என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டுக்காக வேல பாப்பாங்க
ம் ம்
அதுல நா வந்து என்ஜாய்மெண்ட் இப்போதைக்கு என்ஜாய்மெண்ட் தேடறவ ஆஃப்டர் ஒரு இந்த காலேஜ் எல்லா முடிச்சிட்ட பிறகுதா சேலரி பாக்கணு
என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கெல்லா கூட மணி வேணுல்ல ப்ரோ வீட்லயா கேப்ப
அதுக்குதான ப்ரோ ஒர்க்குன்னு ஒன்னு இப்போ எப்டி சொல்றது வேலையே புடிச்ச வேலையா செஞ்சா அதுவே நல்லாருக்குல்ல அந்த மாரி சொல்ற நீங்க சொல்றது கரெக்ட்டுதா இப்ப என்ஜாய் பண்ணறதுக்கு காசு தேவதா பட் வந்து அவ்வளவா நால்லா அவ்ளவா வெளிய சுத்
நம்ம சின்ன வயசுல கேக்குறது வேற காசுன்றது ஒரு பதினெட்டு வயசு ஆயிருச்சுனா அதுக்கு மேல
ப்ப இப்போ எனக்கே நெயன்டீனு ஆ ப்ரோ இப்ப எனக்கே நெயன்டின் ஆயிருச்சு வீட்லெலா அவ்வளவா காசெல்லா கேக்க மாட்ட அதா ப்ரோ சும்மா பூப்பு ரொட்டின் மாரி
ம்
அப்டே எப்டி சொல்றது இப்போ ஃப்ரெண்டு கடைக்கு போவ அதா போ எப் பனா போவல்ல அந்த காச சேத்து வெச்சு கேப் ப ஏ மச்சா குடறான் சொல்ட்டு அவுனு குடுத்துருவா நானு வாங்கி அப்டியே செலவு பண்ண வேண்டியதா ப்ரோ
ம்
இப்போதக்கு கேஷ் எல்லா அவ்ளோல்லா இனி இல்ல ப்ரோ ஏனா
எனக்கு எனக்கெலா ம எனக்கெலா ஒரு நாளைக்கு எப்டியாச்சு எரநூறுவா முன்னூறுவா தேவப்படும் ப்ரோ ஏனா பசங்க வந்து கூட்டினே இருப்பானுங்க எங்கனா வாடா போலா வாடா போலா சாப்படலான்டா அதுவா அது பண்லா இது பண்லா இங்க போலா
நா வந்து எப்டி சொல்றது இப்போ கைல ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்குன்னா அன்னைக்கே செலவாயிடு அது
அதுதா ப்ரோ பசங்க கிட்ட பசங்க கிட்ட அதுதாம் ப்ரோ ஒண்ணு எப்ப பசங்க எதாவது காசு வெச்சிருந்தாங்னா செலவு பண்ணிட்டு போயினே இருப்பாணுக ப்ரோ
அது எப்படினா வந்து நாளைக்கு நா ஒர்ருபா போட மாட்ட வேற எவனா காசு எடுத்துட்டு வ ருவா அவ மொத்தமா போட்ருவா புரிதா
ம்
அந்த மாரி அப்டியே ரொட்டீன்ல போகு ஹலோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ பேசு ப்ரோ
நாங்க அந்த மாரி ஒரு ரிலேஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்லதா இருக்கோ இப்போதைக்கு யாருமே அவ்ளோலா இப்ப நா காசே எடுத்துட்டு போகாம போனா கூட அவனா சாப் ப்புல்லயாடா வாடா சாப்படலான்தா சொல்லுவா அவ
ம்
அந்த ஒரு கேரக்டர் நா சேயோ பத்து பேர் ஒரு பத்து பேர் இருக்கான்னா ஒரு நாலஞ்சு பேர் அந்த மாரி சொல்லுவாங்க மீதி பேர்ல்லா மிசின் இல்லேன்வாங்க அது நம்ம குத்தம் சொல்ல முடி
உம் ஒருத்தங்கிட்ட இருக்கு ஒருத்தங்கிட்ட அன்னைக் இருக்காது அப்
ஆ அந்த மாரி ப்ரோ அதனால இப்போதிக் இங்கயே எனக்கு காசோட கஷ்டோ அவ்ளவா தெர்ல ப்ரோ
உம்
மேபி ஃபியூச்சர்ல தெரிய வந்துச்சுன்னா அப்போ வேலைக் அவங்ககிட்டயே வேலைக் பார்ட் டைமா போயிட்டு காசு இந்த மாரி குட்றான்னா அவனு தரன்தா சொல்லுவா ஏனா நா இப்போ கத் த்துக்கிட் இருக்கே அவ கடையிலயே வேல செய்றதுக்கு இப்போ யா அந்த எப்டி ப்ரோ ஒரு பொட்லோ கட்டுற வேல இருந்தா கூட அது கத்துக்குணவன்க்குதான ப்ரோ தருவா ஃபஸ்ட்டு இப்போ வேற ஒர்க் த்த வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசோ மூணு மாசோ ஆவறது ஏனா இப்ப சும்மா அப்பப்ப பார்ட் டைம்ல போய் கத் த்துக்கிட்டா நாளைக்கு இன்கேஸ் எனக்கு ஒரு வேல இப்போ ஒ ஒரு வேல கண்டிப்பா வேணுனா அவங்கிட்டயே போயி இந்த மாரி வேல வேணுனா னா வாடான்தா சொல்லுவா அவ
ம் ஆமா ப்ரோ
அதனால ப்ரோ அ நெறைய இருக் எனக்கு பிடிச்ச வேல பிடிச்ச வேலல்லா நெறைய இருக்கு ப்ரோ எப்டி சொல்றது ரெஸ்டாரெண்ட்ல வேல பாக்கணு இப்ப இவ கடையில வேல பாக்கணு மெக்கானிக் ஆவணுன் ஆச ப்ரோ மெய்னா
மெக்கானிக்கா ஆ என்ன மெக்கானிக் ஆவணுனு ஆச
கார் மெக்கானிக் கார் மெக்கானிக் ஆவணுனு ஆச
கார் மெக்கானிக்கா அத பத்தி ஏதாச்சு தெரியுமா கார் பத்தி
அ தெரியுமானா இப்போ எ ஃப்ரெண்டு ஒருத்த ஷெட்டுல வேல செய்றா ப்ரோ
உம்
சண்டே சாட்டர்டே அந்த மாரி லீவ் எடுக்கற டைம்ல அவகிட்ட போயிடுவ
உம்
அத்னால தா எனக் கார் மெக்கானிக் ஆசயே வந்ததே அவ ப்ரோ அவனுக்கு ஒரு நாளைக்கு எறநூறுபா தா ப்ரோ சம்பளோ ஆனா அவ அந்த காச விட் விட அதிகமா வேல செய்வா ஒரு நாளைக் ஆயர்ருபா வேல செய்வா அவ அவ ஓனர் வந்து ஏமாத்தி எறநூறுபா தா தருவாரு அவ்ளோ செய்வா ப்ரோ ஒரு காரு கிட்டத்தட்ட ஒன்ற நாள் ரெண்டு நாளு ரெடி பண்ணி முச்சுடுவா இன்ஜின் வேலையே இருந்தாலு
நம்மா
சு மட்டு குடுத்தா பக்காவா பண்ணிடுவா
உம் அந்த அளவுக் தெரம இருக்கு ஆனா காசு மட்டு கம்மியா குடுக்குறாங்க
ஆ அ அது அவ கேக்கணு ப்ரோ அவ என்னா சொல்றான்னா நா கத்துக்கிட்டு நானே ஷெட்டு வெக்க போறே அத்னால எனக் காஸ் இப்போதைக்கு வேணாங்கறா
உம் உம்
அந்த மைண்ட் செட்ல இருக்கா அவ இன்னொன்னா அடுத்த வருஷோ அவ ஷெட்டே வெக்றேன் சொல்லின் இருக்கறா ப்ரோ
அவங்க சொந்தமா
அவ சொந்தமா ஷெட்டு வெக்கறேங்கறா
அவ அதுக்குதா ப்ரோ இப்ப வேலயே பாத்துட்ருக்கா இன்கேஸ் அவ அங்க ஷெட்டு் வெச்டானா நம்ம என்னா இன்னு ஒரு ஒரு வருஷோ இருக்கோ காலேஜு அவனுக்கு அப்டியே அப்ரெண்டிஸா போயிட வேண்டியதா
உம் உம்
உங்குளுகுலா அந்த மாரி ஐடியா இல்லியா ப்ரோ வெல்டிங்வே வெல்டிங் கட நமக்குன் தனியா வெச்சுகுனுன் சொல்ட்டு க
எதாச்சி சொந்தமா நீ ஏ ப்ரோ அப்ரென்டிஸா வேல செய்ற எதாச்சு ஜாபு தெரியு
காலேஜ் முடிலல்ல காலேஜ் முடிஞ்ச பிறகு எனக்குனு ஒரு கண்டிப்பா ஒரு ஜாப் தேடுவேம் ப்ரோ
ம் ம்
இப்போ பிகாம் படிச்ட்ருக்கே ஃப்ரெண்டு ஒருத்த இருக்கா
ம்
அவ கிட்ட பேசி வெச்சிருக்கேம் ப்ரோ இப்யே கவுர்மெண்ட் ஜாபுக்கு அது பேசி முடிச்ட பிறகு அதுவே எப்டி பண்ண ஆ ஒன் ஹலோக் ஹலோ கேக்குதா ப்ரோ ஆ நெட் ட்வொர்க் இஸ்யூன் நெனக்கிறேம் ப்ரோ அதாம் ப்ரோ இப்போ இன்னு ஒரு வர்ஷோ இருக்கு ப்ரோ காலேஜூ முடிய அதுவரைக்குந் சும்மா இருக்கறதுக்கு இந்த மாரிப் போய் மெக்கானிக் வேலைல போய் மெக்கானிக் கத்துகலாம் அந்த மாரி எதாவது பண்லான் சொல்ட்டுதா நா யோசிக்கிறேம் நீங்க சொல்றதுப் புரியிதிப் இப்ப என்ஜாய் பண்ண கூட காச் தேவதா இப்ப நாளைகானாப் பசங்களா டூர் போறாங்கனா நா நாலாயிரபா அஞ்சாயிரபா ஆவு